என்ன பண்றீங்க
நல்லாருக்கேன் என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க
ரொம்ப நாள் கழிச்சா இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசு ஹலோ
ஓ ரெண்டு நாள் ஆயிடுச்சா எனக்கு ரொம்ப நாள் ஆன மாரி இருக்குங்க தெரில டைம் ஸ்பீடா போயிதுல்ல
அப்டிங்களா சேரி சேரி
ஆஹ் எல்லா சரியாயிடுச்சா உடம்புலாம் நானா கரண்
சொல்லுங்க
நீ பேசு
இல்ல எனக்கென்ன நல்லாதானே இருக்கேன்
நான் அத சும்மாதான் கரண்ட் போயிச்சு இவ்ளோ நேரம் வித்தர் பாத்துட்டு வெளிய பாத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் இப்பதான் வந்துச்சு கொஞ்சே கேவா இருக்கு
ஓகே அப்புறம்
டேலாம் எப்டி போச்சு உங்களுக்கு
டே போச்சுங்க நல்லாதான் போச்சுங்க உங்களுக்கு
ஆஹ் எனக்கா சும்மாதான் இருந்தேன் நல்லா தூங்குனேன் ஃபிரெஷ்ஷா இருந்தேன் எனக்கு கொஞ்சம் பாடி பெயின் மட்டும் தான் இருக்கு அதெல்லாம் இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சே ஃபிரெஷ்ஷா இருப்பேன் அப்புறம் சமைச்சேன் சாப்பிட்டேன் ஏதோ சும்மா தூங்குறதுதான் அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பெட்டுக்கு
நீங்க சமைச்சீங்களா அப்டின
ஆமா ஐயோ புலாவ் பண்ணங்க வெஜ் புலாவ் அதெல்லாம் கேட்காதீங்க ரொம்ப அ கேவலமான ஒரு கதை
தவ்
குலப் ஆமா
ஓகே
உஹம்
அப்புறம்
அப்றோம் நாளைக்கு நாளைக்கும் வெட்டியாதான் இருப்பேன் எதுவும் இல்ல சொல்லுங்க நீங்க கால் பண்ணிருக்கீங்க என்னாதாங்க கதை
சும்மாதான் கால் பண்ணியிருந்தேங்க
ஓகே ஓகே சரி சொல்லிட்டு நான் வேற ரொம்ப இததுல்லாம் பண்ணலாம் அப்போ எல்லா வந்து ஃப்ளேவர் ஃபுல்லா ஒயிட்டா எசன்ஸ் எல்லாம் இறங்கி தேங்காய பால் எல்லா நா ஒரு வாட்டி பண்ணுங்க ஆக்சுவலி என்ன பண்ணேனா அஹ அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேங்க குக்கர் கூட வைக்க தெரியாது வெடிச்சிருமோன்னு சொல்ட்டு பயத்துல பண்ணே அப்போ வந்து எல்லாமே குத்து மதிப்பா அரிசி வந்து இப்போ ஒரு க்ளாஸ்ல தானே அளவுள போடுவாங்க நம்ப வந்து ஒரு இந்தா இது இவ்ளோ போதுமா இல்லை இன்னு கொஞ்ச போடுவோ இந்த இது பாத்தது பா இன்னொரு கை போடுவோ அப்டிண்டு கையில அள்ளி போட்டு ஊற வெச்சி அத குத்து மதிப்பா அள்ளி அள்ளி போட்டு தேங்காபால்ல பண்ண அது செம டேஸ்ட்டா வந்ததுங்க அப்டியே ஒயிட் கலர்ல அது வந்து எனக்கு புடிக்கவே இல்ல அது ஏதோ பொங்கல்ற்ருக்கோள அந்த மாரி ஆயிச்சா லைட்டா கொலைஞ்ச மாரி டி ஹ அப்டின்னு சொல்லிட்டு நா பண்ணத்து அது கொட்டவு மனசு வரல்ல எனக்கு என்ன பண்ணே கீலரு அந்த ஹண்ட்டிக்கி தாரலமா குத்துட்டே ஹண்ட்டி இந்தாங்க நா செஞ்சேன் சொல்லி குடுத்துட்டே அந் த ஹண்ட்டி என்னங்க சிரிக்கிறீங்க
ஒண்ணு இல்ல-ஒண்ணு இல்ல நீங்க சொல்லுங்க-நீங்க சொல்லுங்க
குத்துட்டேனா அந்த ஆன்டி என்ன பண்ணாங்க சாப்ட்டுட்டு மா சமையா செஞ்சிருக்கமா இந்த மாரி எப்டிமா செஞ்ச சொல்லுமா அங்கிள் வேற கேட்டரு ஹாண்டி கீல கொட்ட மனசு இல்லாம உங்களுக்கு குடுத்த ஹாண்டி இன்னா ஹாண்டி சொல்லி குலைஞ்சிருச்சி ஹாண்டி ரொம்ப பட் பிளேவர் நல்லா இருச்சுமா தேங்காப்பால் பிளேவரு அப்டின்னு சொன்னே அப்பத்துலருந்து தா எனக்கு புரிஞ்சிது பேசாம நம்ப செஃப் ஆயில்லாம நல்லா சமைக்கிறோமே அப்டின்லா இப்ப நெனைச்சிட்டு இருக்கே அதுக்கப்புறோ நா சமைக்கிறதெல்லா பாத்துட்டு இது-இது செரிப்பட்டு வராது மாப்பிள்ள அப்டின்னு நானே புரிஞ்சிக்கிட்டே வுட்ட
செரிங்க
அவ்தா
அவுங்க மொத்த எல்லாரு போல ட்ரை பண்ணிருக்கீங்க
அப்டில்லா இல்லைங்க எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நா வெஷமே குடுத்தாலு அமுதோ நெனைச்சி குடிக்கிற மூணு பேரு இருக்காங்க அதனால பிரச்சன இல்ல
அதனால எல்லாரையு வச்சி ட்ரையல் பாக்குறது
அத்தா எ ப்ரெண்டு ஒருத்தி இருக்காங்க அவலா ஆமா அவலா செஞ்சான்னு வச்சிக்கோங்க நாலு வீடுக் கேப்பாங்க சமையல் ஆனா நல்லா செய்வா எனக்கு தா கொஞ்ச வர மாட்டேது
அப்டில்லா செய்ய மாட் டாங்களே அவுங்க நீங்க எப்டி சொல்றீங்க
ஆனா உங்ளுக்கு தெரில உடுங்க
ஏனா நீங்கலா உழக்காலமா செய்யும்போது உங்க ப்ரெண்டு மட்டு எப்டி செய்வாங்க அப்டின்னு நெனைச்சு பாத்தே வேற ஒண்ணுல்ல
இப்போ அவு எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க அவுங்க பொண்ணு நா நல்லா சமைக்கிறேனா இல்லல்ல அந்த மாரிதா
உங்களுக்கு உண்மையாலுங்க டாலண்ட் இருக்கே
நீங்க வீட்ல வந்து பேசுங்க உங்களுக்கு இன்னான்னு வா அழகு இருக்கு அறிவு இருக்கு திறம இருக்குன்ற மாரி பேசுறீங்க நானே வாழ்க்கை ஓட்றோன்னு ஓட்டினு இருக்கே
ஏங்க நீங்கதா அழகா புலாவ் செஞ்சே அப்டிஇப்டின்னு ஏதோ சொல்றீங்க
புலாவ்னா நீங்கன்னா கலர்ல பாத் திருக்கீங்க சொல்லுங்களே
வெள்ள கலர்ல இருக்கு புலாவ் ஏன்னா எதுவுமே போட மாட்டாங்க மசாலாலா எதுவுமே போட மாட்டாங்க என்ன எண்ண ஊத்துவாங்க காய போட்டு வதக்குவாங்க அப்புற தேங்காபால் எடுத்து ஊத்திட்டு அப்டியே வந்து அரிசி போட்டு அடிமுடி குக்கர் வச்சி மூடிட்டு அவ்ளோதா முஞ்சிச்சி புலாவ் ரெடி எல்லாம் செய்யும்போது அந்த ஒரு மேட்டர் எல்லா போட மாட்டாங்க அதுதா விஷய அது வந்து வெள்ளையா இருக்கு ஆஹ் வெறு பச்ச மொளகா மட்டு சேர்ப்பாங்க இதுல வந்து ஆஹ் என்னமோ சேப்பாங்களே ஆஹ் மொளகா தனி மொளகா கரம் மசாலா மல்லித்தூள் அதெல்லா போடுவாங்க இதுல வந்து எதுமே போட மாட்டாங்க அதனால அது அப்டி வெள்ளகலர்ல இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ல வந்துச்சி பிரவுன் கலர்லியா என்னங்க வித்தியாசமா சொல்றீங்க
அதுதா நா சொல்லவறே நா பிரவுன் கலர்ல செஞ்சே உண்மைலே புலாவ் தெரியுமா அது நீ சொல்லு ஏ பிரவுன் அதுல வந்துச்சு நீங்க கெஸ் பண்ணுங்க முஞ்சா பாக்கலாம்
ப்ரவுன் கலர்ல ஏன் வந்துருக்கோன்னா தீய வச்சிருப்பீங்க
இப்ப எது தீன்சு இருக்கும் சொல்லுங்க
வெங்காய தீ வச்சுருப்பீங்க
ஆஹ் அதான் சரிங்க நான் கூட பால் தேங்காபால் நெறைய ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணலாம் நா ட்ரை பண்ணேன் நா அரைச்ச தேங்கால பால் வர பச்ச தண்ணி தான் வருது சுத்தம் எல்லா சதி பண்ணுதே சொல்லிட்டு சமைச்சேன்
ஓகே
ஆக்சுவலி என்ன பிளான்னா நான் வந்து புலாவ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோட பிரதருக்கும் பண்ணலாம் அப்டி சொல்லிட்டு கதை சேரி சொல்லிட்டு பண்லாண்டு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட பேசிட்டுருந்தேன் எனக்கும் சேர்த்து பண்ணிடுமான்னாரு ஆஹ ஓகோ பண்ணிலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அஹ் பேசி சிக்கன் வாங்கினு வந்துரு பண்ணிலாம் அப்டி சொல்லி நான் அந்த புலாவ் சொதைப்புனதுலே எங்க அப்பா சிக்கன் எடுத்துட்டு அவரே போயிட்டாரு மா நா செஞ்சிக்கிறேம்மா சிக்கன் நீ புடிக்கிறது கஷ்டண்ட்டு அவரே டீசண்டா எடுத்துனு போயிட்டாரு
ஐயையோ பாவம் மனுசன்
ஃபுட்ட அதையும் சோதப்பிட்ட ஆனா நல்லா சாப்பிட்டன் அதுல நல்லா சாப்பிட்டாரு
ம் சேரிங்க
நீங்கதான் நல்லா நீங்க நல்லா சமை இருக்கீங்களா
ஐயோ நாலா சூப்ரா சமைப்பேன் நாலா சமைச்சா நாள் ஊருக்கு மணக்கும் அந்த மாரி
அப்டியா ஒரு பத்து கிலோக்கு பத்து பேருக்கு பிரியாணி செய்யணும்ங்க எத்தனை கிலோ அரிசி போட்டா கரெக்டா இருக்கும்
அப்டிலாம் கேக்க கூடாது சும்மா ஒரு அடிச்சுவிட்டேன் அதாவது கேக்கலாமா நானே யூடியூப் பாத்து செஞ்சிட்டு இருக்கேன்
ஓகே இல்லங்க உண்மையிலே என் ஃப்ரெண்டோட வளகாப்பு இருக்குங்க அவளுக்கு பிரியாணினா ரொம்ப புடிக்கும் சரி அதான் ஒரு பத்து பத்து பேர் சாப்புடுற மாரி செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்டினு பாக்குறேன்
அப்படிங்களா மூணு வேட தம்பிலா இருக் நீங்க சொன்னீங்க உங்க தம்பிட்ட கேக்கலாம்ல தம்பி சமைப்பானா
தம்பி சமைக்க மாட்டாங்க சா சமைச்சி குடுத்தா குண்டா வேணா காலி பண்ணிட்டு போவும்
அப்டிங்களா சரி உங்க தம்பிய வந்து சமைக்க சொல்ல வேண்டியதானே பத்து பேருக்கு
ஆமா நீங்க வேற ஏங்க அந்த குண்டானே எடுத்து என் தலைல கவுத்துட்டு போவான் அவன போய் சமைக்க சொல்றீங்க போங்க
ஏங்க தம்பியை பத்தி இப்டி சொல்றீங்க
ஏங்க தம்பி ரொம்ப பொறுப்பான வருங்க அவருக்கு வந்து குறும்போத்து பொறுப்பு பொறுப்பு
பொறுப்பானவரா
ஆஹ் பொறுப்பானவரு
சேரி
போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாரு ஆனா எங்கள தவிர வேற எல்லாருக்கும் பண்ணுவாரு
ம் சேரிதான்
அதான் ரொம்ப பொறுப்பானவரு
இந்த மாதிரி பொறுப்பு ஏன் ஒ இதுப் பேசறதுதில்ல
நாங்க பேசுறது இல்லன்னு சொல்லே நான் தான் வந்து அதிகமா பேச கூடாது அப்படின்னு சொல்ட்டு அமைதியா இருக்கேன் ஆமாங்க அப்தும் வந்து ஒரு விதத்துல பேசாம இருக்கது தாங்க இதுவும் சொல்வாங்க
அதுவும் ஒரு விதத்துல பேசாமா அப்பி என்ன கொடும பண்ணிட்டாங்க
உண்மைய தாங்க போய் நம்ம வந்து வைபா பேசலாங்க வைபா
வைபா வா ஏன் சோகத்துல பேச மாட்டீங்களா
ஆஹ் பேசக் கூடாது சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து பல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு நீ இப்டிலாம் பேசுனீங்கன்னா இன்னும் பல்ஸ் லோவாயிடும் நேத்துதாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்
ஆஸ்பிட்லா
ஆமா
அப்டி
ஆமா ஆமா நேத்தான் போயிட்டு ஆஸ்பிடல் போயிட்டு ஒரே மயக்கமா வருதுங்க கண்ணு மூன்னா கனவுல எதோ எதோ இப்ப ஒரு என்ன சொல்றது பேட் டீரிம்ஸ் சோ அதனால போயிட்டு ஆஸ்பிடல் போயிட்டு டேப்லெட்ஸ்லாம் போட்டு செக் பண்ணினு வந்தேன் அதான் லோ பிபியா இருக்குனு சொன்னாங்க
ஓ நா கூட நீங்க வந்து பல்ஸ் லோவா இருக்கோ பிரக்னெண்டா இருக்கீங்களோனு நினைச்சட்டேங்க
ஆஹா இல்லங்க அதுக்கு டைம் இருக்கு இன்னும்
ஓ அப்ப கல்யாணம் ஆவுலையா கல்யாணம் ஆயிச்சா
ஆஹ் எதுக்குங்க அதெலாம் நம்ப பேசிட்டு வாழ்க்கை போறது போட்டோம்
ஏன்கா இப்பலாம் பேசறீங்க ஏன் கல்யாணம் ஆகல உங்களுக்கு கல்யாணம ஆயி ரெண்டு கொழந்த இருக்குனு நினைச்சிட்டு இருக்கே இவ்ளோ நாளா நானு
ஐய்யயோ செ அப்டிலாம் இல்லங்க நான் கல்யாணம் பண்ணிக்கல இன்னும் நீங்க பண்ணிக்கிட்டீங்களா
அஹ ரெண்டு வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்கேன்
புரியல ரெண்டு கொழந்தையா
ரெண்டு வாட்டி கல்யாணம் பண்ணிருக்கேன்
ரெண்டு வாட்டியா எப்டி ஒருத்ரே ரெண்டு வாட்டி பண்ணிருக்கீங்களா இல்ல ரெண்டு பேருக்கு ரெண்டு வாட்டி பண்ணியிருக்கீங்களா
ரெண்டு பேரு கூட
ஆஹ அப்டியா செரி செரி
ஏங்க நீங்க வேற நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்க உ
ஒ சின்ன பொண்ணு அப்பிஸ்
ஆமா நான் ஒன்னாதான் படிக்கிறேன்
நல்ல ஜோக் பண்றீங்க ஏன் நீங்க நீங்க கலக்க போது சாம்பியன்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல
ச்சு அல்லா கூப்பிட்டாங்கந்தா எதுக்கு போனோம் அப்டி சொல்ட்டு
அதுதான் நீங்க நல்லா பேசுறீங்கங்க உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு ச்சு ஏன்னா உங்களுக்கு அந்த திறமை இருக்கா அந்த டோனு அந்த நகைச்சுவை அந்த ஒரு க கெ கட் கட்ஸ் சொல்லுவாங்களையா அதெல்லாம் நெறைய வருது நீங்க பேசி பாருங்க உங்களுக்கு நல்லா சான்ஸ் இருக்கு
இங்க நல்லா தெரியுதே என்ன விட நீங்க சூப்பரா பேசறீங்க உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு பக்காவா இருக்கு
இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொரி‌ சாப்டுறவங்கிட்ட சொல்லுங்க இப்பதான் ஒருத்தர் சொன்னாரு அந்த மாரி ஏங்க அதெல்லாம் செரிப்பட் வரமாட்டே பொரி சாப்டுறவன் எவனா பாத்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேங்க
என்னாங்க நானே சொல்றேன் நீங்க நம்ப மாட்ரிங்க சூப்பரா இருக்கு உங்க வைசு
செரி உடுங்க ஏதோ ஊர் எல்லா கேக்குதுங்க
அப்டிங்களா செரி ஓகே ஓகே ஸ்லோவா பேசுற மாரி இருந்துச்சு கேட்டன்
ஆஹ சேரிங்க சேரிங்க ஊருக்கே பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதாங்க
அப்டி
அதுதானே
அப்போ நீ தொடப்பகட்ட உங்க வீட்ல
ஆமாங்க ஆமா
அப்டிலாம் இருக்க மாட்டீங்க வீட்டுக்கு பெரியவங்களா இருக்கீங்க சோ நல்லா வாழ்க்கைய வாழ்னும்
ம் சேரிங்க ம் சேரிங்க
உம் வாழ்ரோம் அந்த மாரி
உம் செரிங்க
அப்புறம் செரி ஓகேங்க எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்க நான் கொஞ்சம் கழிச்சு கால் பண்றேன்
ஆஹ சேரிங்க சேரிங்க பாய்ங்க பாய்